ஆ சொல்லுங்கமா
கேக்குதா
ஆ கேக்குதுமா வந்தாச்சா
நேத்திலெருந்து அதுதா இப்போ நேத்தி வந்து எப் எங்க எறங்குனாலு இப் அங்கதா நிக் கரட்டா எனக்கு
ஆ அது சரி
ஆ கலாம்பிட்டே நா ஒன் டேல வந்துடுவன் சொல்லிட்டுதா வந்தே
அது செரி
இப்போ நேதி வந்துட்டு எங்க நின்னனோ அதே எடத்துலதத் திருப்பி அதே எடத்துலதா நிக்கிறே ரிட்டனக்கு இன்னிக்கி ஆ இன்னிக்கி இன்னிக்கி பஸ் சல்லா ஓடுது நல்லாவே ஓடுது ஆ அது முடிஞ்சிச்சி எத்தன நாள் பண்ணிட போறாங்க சொல்லுங்க கொறஞ்சது ஒரு நாள் ரெண்டு நாள் அது கெடைக்காது அது எப்டி ஒரே நாள்ல கெடச்சிட்டா
அ அப்புற எல்லா தடவயு இந்த மாரி நடக்குங்கிறீங்ளா
எல்ல எல்லா டைம்லுயு இந்த மாரி நடக்குன் இல்ல ஒரு டைம் நடந்தாலே ஸ் சிவியர் ஆக்ஷன் எடுத்தா அடு தடைம் நடக்காது சும்மா ஒரு நாளைக்கு பண்ணிட்டு உட்டுருவோ ஓ இங்கெல்லா இந்த ஸ்ரைக்கெல்லா பண்றப்போ எனக்கு சிரிப்பு தா வரு நீங்க வந்திட் டு ஒரு நாள் பண்ணுவீங்க அது யாருக்கட் நானே அதுலல்லா வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்க எப் இப்ப எங்க ஊர்ல வந்துட்டு கொஞ்ச நாள் பஸ்ஸு எப்டின்னா ஆ ஜனங்க நெறைய பேர் இருக்காங்க ஆனா பஸ்ஸு வந்துட்டு சுத்தமா விட மாட்டா
வசதி இல்ல பஸ் வசதி இல்ல
பஸ் பஸ் இருக்கு க்கா என்ன பிரச்சனனனா பஸ் இருக்கு பட் அத டைமுக்கு எடுக்க மாட்யா
ஆமா
எடுத்துட்டு போயிட்டு டீ கடைல போட்டு உக்காந்துருவாய்ங
அது சரி
அதுக்கப்புறோ எப்ப தோணுதோ அப்ப எடுத்துட்டுவாங்க டைமிங்க தாண்டி ஏதாவது ஒரு டைம்ல வரு திடீனு ஸா ந்த டைம்ல இந்த பஸ்ஸே கெடையாது அதேதா அப்ப வந்துட்டு என்ன பண்ணாய்ங்க இங்க வந்துட்டு போராட்டம் பண்ணாய்ங்க பஸ் சரியா வர எங்க பஸ் ஸ்டாண்ட்லே உக்காந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேருக்கு மேல இருப்பாங்க அஞ்சு மணிலிந்து பஸ்ஸு வரல
திரும்மியா இப்டிதா இருக்கா இப்ப கரண்ட்ல கரண்ட்லியு அப்டிதா இருக்கா
இப்பயு அப்டிதா இருக்கு பட் ஆனா வேற வழி இல்லாம வந்தா போதுன்டா அந்த சுச்சுவேஷனுக்கு நம்மளே நம்மள வந்துட்டு இது தயார் படுத்திக்றோ அப்புடி இருக்கிறப்ப அதுதா ஃபஸ்ட்டு இன்னைக்கு நா வந்துட்டு போராட்டம் பண்ணுவே நாளைக்கு வந்துட்டு டு முடிஞ்சா பண்றே நாலாணிக்கு வெயிட் பண்ணி ஏறிட்டு போறே அடுத் த்த நாள் எனக்கு வந்தாலே போது
அந்த விரக்தி இருக்கவே கூடாது மனுஷனுக்கு போராட்ட னு கடைசி வரையு கடைக்கிற வரையு போராடனு
இப்போ வந்துட்டு என்ன பண்ணாங்கே தெரியுமா ஒரு அஞ்சு மணிக்குல இருந்து பஸ்ஸூ வர கிடையாது அதுக்கப்புறோ வந்துட் டு பஸ் வருது எப்பனா ஏழே காலக்கோ என்னமோ வருது அது வரைக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லே தா இருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லந்து காலேஜ் ஸ்டுடட் வேலைக்கு போயிட்டு வரவங்கள இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல உக்க்கான்டாங்கே அரை மந்நேர உட்காந்து இருந்தாங்கே அடுத்த எல்லாருக்கு பஸ் வந்தது எஞ்சுட்டாங்கே
ஆமா
பஸ் வந்தது ஏரிச்சு மூணு பஸ்ஸு ஒன்னா வருது அடுத்த ஆளாலு விட்றத சீட்ட தேடி போறாங்கே இவீளுக்காகவட நம்ம உக்காந்துருதோன்ற மாரி ஒரு இது ஒண்ணு பட் நா வந்துட்டு நா ரெடியா இருப்பேன்கா இந்த மாதிரி விஷயத்துக்குல்லா ஹெல்ப் பண்றது ஹெல்ப் பண்றதுகில்லை அது நம்மளுடைய தேவை தானே இதுக்காக நம்ம போராடல தப்புல்லன்னு சொல்ட்டு நான் இதுக்கெல்லா வந்துட்டு இன்வால்வ் ஆவே ஆனா கூட இருக் பாக்கிறவங்கே கூட இருக்கிறவங்க எனக்கு அது ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு எல்லாரு இவ்ளோ நேரம் பஸ்ஸு வரலன்னு சொல் ட்டு பஸ் ஸ்டாண்ட்லயே வந்துட்டு உடக்காந்துருக்காங்க வரிசலா மூணு பஸ் ஒன்னா வந்தத பாத்த ஒரு பஸ் வந்திருந்தா கண்டிப்பா பிரச்சன பண்ணிருப்பாங்கே இப்ப மூணு பஸ்ஸு இப்ப உனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்டாவே போனாலு இன்னு ஃபிரீயா போக முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன்க்கு வரப்ப அத அவுங்க டக்குனு எந்திரிச்சிட்டானுங்கே எல்லாருமே பஸ் வந்துச்சுனு சீட்ட தேடி ஓட ஆரம்பிச்சுடாங்கே
மக்கள் வந்து எந்த மாதிரி இருக்காங்கன்னு பாருங்க மூளை ரொம்ப
அதுதான்கா இது வந்துட்டு என்ன ரொம்ப வரு த்த பட வச்சுச்சு இல்ல நம்ம நானுமே அந்த இடத்துல ஒரு பயணியா தா இருக்கே அப்படி இருக்கிறப்ப நா வந்துட்டு எனக்காக மட்டு நான் அந்த இடத்துல வந்துட்டு பண்ல இப்ப நீங்க எல்லா சப்போர்டிவா இரு க்கீங்கன்ற ஒரு காரணத்துக்காக தா நானு கூட உக்காந்தது
அ கடைசியில நீங்களே போயிட்டீங்க அப்ப நா மட்டு
ஒரு ஒரு பஸ் வந்திருந்தா நான் போராடி இருப்பே ஆனா வந்தது மூணு பஸ்ஸு வருசாலா அப்படி இருக்கிறப்ப எனக்கு சீட் இருக்கு அதுல எனக்கு அந்த எ டத்துல சீட்டுதா தேவை இப்ப அந்த பஸ்ல ஏற முடியலனா இவுங்கே எல்லா நின்றுருப்பாங்கே இதுதா கான்செப்ட் அந்த இடத் என்னால அந் அந்த பஸ் ஏற முடியாது இத்தன பேர் இருக்க த்துல ஏற முடியாது இப்பதா எக்ஸ்ட்ராவா ரெண்டு பஸ் வந்துருச்சுல்ல
ம் ம்
இப்ப நா வந்துட்டு அதல நா ஏறிக்கிறே அது எனக்கு வந்துட்டு இன்னுமே எனக்கு கொஞ்சோ ஈஸி ஃப்ரீயா போவேன் நானுமே அதுதான் அந்த இடத்துல ஒரு கான்செப்ட் எனக்கா இது வந்துட்டு கதையெல்லா இல்ல இது வந்துட்டு நிஜமா நடந்த ஒண்ணு இது என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு
ஆமா
அதனால வந்துட்டு போங்கடா அப்படின்ற மாரி இருக்கு அதுல இருந்தே நானே ஐ இதுக்கு முன்னாடியு இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷய நடந்து நா பாத்திருக்கே
ஆ
படிக்கிறப்ப இந்த மாரி ஒரு வாட்டி தா காலேஜ் படிக்கிறப்ப இந்த சாப்பாட்ல எதாது ஒன்னு கடக்கும்ல
ஆமா
அந்த மாரிக்கலா வந்துட்டு போராட்ட பண்ணுவாங்க ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் பயந்து ட்டு பஸ்ட் இயர்ல இருக்குறபலா பயந்துட்லா போ மாட்டோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் போனதுக்கு அப்றோ வந்துட்டு நமக்கு கொஞ்சமாது தெய்ரியோ வரு
ஆமா கண்டிப்பா ஏனா அந்த எடத்துல இருந்து நம்ம பழகிட்டோ
பழகிட்டோ அத தாண்டி இப்போ இன்னிக்கு நா எனக்காகயு ஒனக்காக பண்ணா தானே நாளைக்கு நம்ம ஜூனியர்ஸ் நம்மள பாத்து செரி நேத்தி நமக்காக தானே சீனியர்ஸ் பண்ணாங்க அந்த ஒரு இதுக்கு வருவாங்கன் சொல்லிட்டு இதுக்காகவே போனோ ரெண்டு நாள் சும்மா இத பத்தி பேசுவாய்ங்க மூணாது நாள் சம்பந்தமே இல்லாம தூக்கி போட்ரு சாப்டுவோ
ம்
அப்டிதாங்க்கா இருந்துச்சி எனக்கெல்லா அது வந்துட்டு ரொம்ப வருத் தமாயிடுச்சி என்னாடா இது அப்டின் சொல்லிட்டு இருந்தா என்னா தூக்கி போட்டுட்டு சாப்டு அவ்ளோ தா
ம்
யாரு கேக்க போறா இத பத்தி யாரு பெருசா எடுத்துக்க போறது கெடையாது இத பத்தி சொல்லி எந்த ப்ரோஜனமு கெடையாது அதுக்கு வந்துட்டு இதுவா வேரம்பிச்ட்டாங்க எல்லாரு
அவ்ளோதா மக்களோட மூள அவ்ளோதா
ஆக்சுலா அதுதா இப்ப வந்துட்டு இப்போ அத அத நோக்கி மட்டு தா போவாய்ங்களே தவர பெருசா வேற எதுக் குமே வந்துட்டு போ மாட்டாய்ங்க
அதாவது போராடி பாபோ கெடைக்கலன்னா அத விட்டுட்டு கெடச்சத வந்து த க்க வச்சிக்கிட்டு பொயிட்டே இருப்போ அப்டினு அந்த மாரி ஒலகமா பொயிட்ச்சி
அதுதா அதுதா ஓ ஒரு விஷய இப் ஒரு விஷயத்துக்காக நம்ம போராட்றோனா இப்ப நா போராட்றதே ரெண்டு எக்ஸ் காக கெடச்சசினா அதுக்காக நா போராட மாட்டே அதுக்கு என்னுடைய பிளேஸ்ல வந்து ட்டுக்கு போவே
என எனக்கு ஃபுல் ஃபில் ஆயிடுச்சி நா இதோ இதுக்கு போது அப்டிங்கற மாரி ஜெஸ் நம் மத் மத்தோங்லா என்னான் இருந்தா நம்ளுக்கு என்னா அப்டிங்கற மாரி மக்கள் பொயிடுவாங்க
அதுதா அதுதா இது வந்துட்டு காலேஜ் இதுலயுமே இது இது வந்துட்டு பொது எடத்த தாண்டி காலேஜ்லயுமே நம்மள சுத்தி இருக்குறவங்ககிட்டயே இத நா பேஸ் பண்ணது
ஆமா கண்டிப்பா இபோ டக்குன்னு அப் என்னமே இன்னொன்னு கூட நடக்கு நீங்க போராட்ட பண்ற சமயத்துல எதோ கரெக்க்ஷன் பண்ற மாரி செய்வாங்க மறுநாள் ரிப்பீட்டே அதே மாரி நடக்கு எவ்து மாரி மொதல் நடந்ச்சில போராட்ட எதுக் காக பண்ணமோ அதே மாரி திரும்பியு ரிப்பீட் ஆகு
ஆனா அது வந்துட்டு ஃபுல்பில் ஆக திருப்பி திருப்பி வந்துட்டு நமக்கே நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி
அ அப்ப அப்ப என்ன நனப்போ அ ஃபெயிலியர் ஆயிட்ச்சி சேரி போராட்ட பண்ணி என்ன பண்ண போது வேஸ்ட் ஆச்சு இல்ல திரும்பி இதே தானே செய்றாங்க அப் அப்டினு மென்டாலிட்டிக்கு வந்துருவோ
அது வேஸ்ட் ஆறதுன்றதுன்றது அவங்க புருசுக்க மாட்டேங்கிறாங்க அத நம்ம சரியா கொண்டு போகல லன்றது தா அதோடைய உண்மையான பதில்
உண்மையா உண்மையான வந்து இது அத் அதுதா ஆனா வந்து மா அது ஏத்துக்க மாட்றாங்க பாருங்க எல்லாருக்கு அந்த யோசன தோண மாட்டேங்குது பாருங்க நவத் திரும்ப திரும்ப போராட்னாதா நம்பளுடைய இது கெடைக்கு அப்டிங்றது புரியில பாருங்க யாருக்குமே அ இல்ல இல்ல கட பரவால்ல இருக்க றது போக ஏமா இத போராடி என்ன பண்ண போது அப்டிங்கிற மாறி போயிடுதோ அந்துதா இப்ப ஆக்சிடென்டே நடந்துச்சின்னு வச்சுக்கங்ளே எதுனால நடந்துச்சின்னு அதுக்கு கரெக்ஷனுக்காக பா க்க மாட்டாங்க அவங்களுக்கு பணோ கெடச்சின்னா ஓடி போயிடுவாங்க பாருங்களே மக்கள் பாருங்களே
ஆமா ஆமா நானும் அத பாத்திருக்கே நானு அத பாத்
இப்ப ஆக்சிடன் நடந்துச்சின்னா அதுக்கு உயிர் போயிடுச்சி அந்த எதுனால நடந்துச்சோ அத கரெக்ஷனு பண்ண மாட்டாங்க அடுத்தது இதே மாறி நடக்க போதுன்னு அப்டின்னு சொல்ட்டு அந்த பணோ குடுத்துருவாங்க பாருங்க உடனே வந்து ஓகே அப்டின்னு சொல்ட்டுப் போயிடுவாங்க அப்ப மக்களுக்கு வந்து எது தேவைன்னு பாருங்க
இதுல இத தாண்டி இன்னொரு விஷ்ய இருக்கு கமிஷனாவும் இத வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க
கண்டிப்பா இப்ப லாயர் மூலியமா போனம்னா அவங்க கமிஷன் கிளைம் பண்ணுவாங்க கண்டிப்பா
அ லாயர தாண்டி இப்ப கூட இருக்கறவங்க இருக்காங்கல்லக்கா இப்ப அது கூட இருக்கிறவங்களே வந்துட்டு நாலு நாள் உக்காந்துருக்கியா நால் நாளைக்கி தேவையான உனக்கு நா குடுத்தர்றே இத முடிச்சி விட்ரு அவ்ளோதா
அவ்ளதா அ
இந்த விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட்டு யா எதுக்கு வந்திருக்கோன்றத அந்த இத பாத்ததும் மறந்துட்றாங்க
கண்டிப்பா
அது தா வாழ்க்கை போல அது போற போக்கலயே நம்மளு போய்கிட்டு இப்ப நேத்து இவ நடந்த ஒரு நேர் யோ ஒரு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டு இப்ப இது தடத்தையே காணோ அந்த இடத்துல நேத்தி புல்லா என்னமோ பஸ் பஸ்சு வராது வண்டி வராது அப்டி இப்டின்னுட்டு இருந்தாங்க
ஆமா ஆம்
இன்னைக்கு அப்டி ஒரு விஷயமே நடக்காத மாறி ஆயிடுச்சி எல்லா பஸ்சும் பஸ் ஸ்டேன்டுக்குள்ள நிக்குது அந்த எடோ ஃபுல்லா இன்னிக்கு அவ்ளோ டிராபிக்கா இருக்குது
ஆமா அடிச்சிச்சி ம் ஆமா ஆமா கண்டிப்பா
இதுக்கு என்ன பதில் சொல்றது சொல்லுங்க
உம் என்ன பஸ் வந்துச்சா இல்லயா
இல்ல இல்லங்க தங்கச்சி வந்தா வண்டில நிக்கிறா அவ எதோ வேலையா வந்தா
இந்த ஒரு கலோட முடிஸ்ட்டு அப்பறோ நா பேசறம்மா
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே அக்கா நானு அப்ப வீட்டுக்கு போய்க்கிற இங்க ஏன்சிச்சா கொழந்த
இல்ல இல்ல அம்மா வந்து கூப்ட்டாங்க நா வரேன்னு சொல்லியிரு கே ஒகே ஒகே அ அப்றோ என்ன சாப்பாடு ஆ மதியம் சாப்ட்டுட்ட நீங்க சாப்டீங்ளா
ஆ குருமா கொழம்பு மதியானோ
உம் அது சரி
வெஜிடேரியன் எங்க மாமா வீட்ல எல்லாரு
ங்யா வெஜிடேரியனா வெஜிடபிள் பிரியாணியா
ஆ அவங்க பியூர் வெஜிடேரியன்
ஆ
நான் வெஜ் சாப்ட மாட்டாங்க
அது சரி
அதனால இந்த மாரி பிரியாணி குருமா கொழம்பு அந்த மாரி எதனாலு போடுவாங்க வெஜிடேரியனுக்கு அதுதானக்கா நான்வெஜ்ஜு
ஆமாமா கண்டிப்பா
மீல் மேக்கரு பன்னீரு
ம் அதேதா முட்ட எடுத்துப்பாங்களா
ஆஹஹா நோநோ அதெல்லா எதுமே கெடையாது
பியூர் வெஜிடேரியன் ஓகே ஓகே நல்லதுதா
சேரிக்கா நீங்க ஃப்ரீயாயிட்டு எனக்கு சொல்றீங்களா
சேரி ஓகேம்மா
ஆ ஓகே தேங்க்யூ
ஓகே ஓகே